ஹலோ ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்குது
ஆஹ் சொல்லுங்க நா சும்மாதா இருக் கே நீங்க என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்க
சாப்டாச்சா
ஆஹ் சாப்டே
என்னா சாப்டீங்க
தோச
உம் நீங்க செஞ்சுக்கிலா நானு தோசைதா சாப்ட நீங்களே சமைச்சீங்களா தோஸ் சை
ஆமா
எப்டி பண்ணீங்க சொல்லுங்க
தோச போட்டு
ஆஹ் முட்ட தோசயா செரி செரி உம் செரி சொல்லுங்க உங்க காலேஜ் லைஃப் பத்தி ஏதாவது சொல்றீங்களா
நீங்க சொல்லுங்க காலேஜ் லைஃப் பத்தி
எந்து போரிங்கா இருக் க்குமே
பரவால சொல்லுங்க
சொல்லனுமா ம் நா வந்து டூ டவுசன் டுவன்டி த்ரீ பேஜ்ஜு ரெண்டாயிரத்தி இருவ த்தி மூணாவது வருஷொ ஓகேவா அப் அப்பதான காலேஜ் சேந்த ஆஹ்ஹா நா சேரும் போ து யாருமில்ல எ எ கிளாஸ்ல வந்து டுவெல்த் ஃப்ரெண்ட்ஸெல்லா இருப்பாங்கள்ல அப்டி யாரு இல்ல எனக்கு நா ஒண்டியாதா போய் சேந்தே ஆஹ் சேறதுக்கு அப்புற அதோ கஷ்டம் குரூப் வந்து பீ காமாக்கு நீங்க எ ஃபைனலா சினு அக்கவுண்ட்ஸா இருக்கு அதுல தொல்லியா இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் இயர்லயே போய் சேந்தா லாஸ்ட் சப்ஜெக்தா சொன்னா அஞ்சு சப்ஜெட்க் இன்னாச்சி ஓகேவா அஞ்சே அஞ்சு சப்ஜெக்ட் த்தோ சொன்னாங்க எக்ஸாம் வரு போ து இன்னும் மூணு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராவா வந்துருச்சு
ஆஹ்
அது அது இது நடத்த கூட இல் நம்மளேதா படிச்சு எழுதணும்னு சொல்லிட்டாங்க அதுக்காக பரிப்பேர் பண்ணி எப்டியோ ஆறு மாச க்கு ஒரு எக்ஸாம் வரும்ல பஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டா பஸ்ட்ட் சேப் வரு போது ப்ரோக்ராம் வச்சாங்க தூக்க தூக்கமா வந்துருச்சு எல்லாரு தூங்கிட் பரோக்ராம்ல அவ்ளோ ஸ்லோவா போச்சு அஞ்சு நாள் வச்சாங்க அதுக்கப்பற நா ரெண்டு நாள்தாப் போனு மூணு நாள் போகவே இல்ல அது ப்ரோக்ராம் இருக்குன்னு அதுக்கப்புறோ ஸ்டை டா கிளாஸ்க்கு போயிட்ட போனதுக்கு அப்புறம் தா ஸார்ஸ் சல வந்தாங்க இன்டொடய்
பர்ஸ்ட் டே எப்டி இருந்துச்சு
ஃபஸ்ட் டே வந்து அதா ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு ஆடியட்டோரியம்ல உக்கார வெச்சுட்டாங்களா கிளாசக்கு போலே அங்க கிளாஸ்கு போனது ஒரு வாரம் துக்கு அப்புறம் தா போனா ச த்த தந்தாங்க எங்களுக்கு டைரி மில்க் எல்லாருக்கு கொந்தாங்க வாங்கிட்டு நா பின்னாடி பேன்ச்சல போயிட்டே யாருமே தெர்ல எல்லாரு புதுஸ் புதுஸ் புதுஸ் ச இருந்தாங்க இதோ பெருசு பெருசா இருந்தாங்க எல்லாரு நான்ல்லா அவங்க முன்னாடி பாத்தா சின்ன பைய மாறி இருக்கே
ஆஹ்
எல்லாரு ஒருத்தரும் அதுக்கப்புறோ அப்டியே போச்சு போனதுக்குப்புறோ ஆறு மாசத்துக்கு அப்புறோ எக்ஸாம் வந்துடுச்சு அந்த எக்ஸாம்ல எல்லா எழுதி ஆல் கிளியர் பண் அ அப்பற நைஸ் எக்ஸாமு அப்டிதா அஞ்சு அஞ்சு சப்ஜெட் தா நடத்துனாங்கா எ மூணு சஜெக்ட் எக்ஸ்ட்ராவா வந்துருச்சு அது அப்டியே எழுதனு எழுதி அத கூட பாஸ் பண்ணிட்ட அப்டியே போயிடுச்சு காலேஜ் லைஃப் புசு புசுன்னு கல்ச்சரல்ஸ் நடக்கு அப்பப் ஆனா அவளலெல்லா நல்லா இருக்காது
ஸ்கூல் லைஃப் ஜாலியா இருந்துச்சா
ஸ்கூல் லைப்பு போருதா
ம்
எல்லாமே போருதா அன்னால தா உங்க எல்ல உங்க ஸ்டோரி சொல்ல சொன்ன நீங்க சொல்லுங்க உங்க காலேஜ் சரி சொல்லுங்க ஏதோ பாக்கலா சரி ஒங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்லா நடக்குமா
ஆ நடக்குமே
என்னன்ன நடக்கு சொல்லுங்க
ம் மோஸ்ட்லி வந்து ஆம் கல்ச்சுரல்ஸ் அப்போ வந்து டிஜே போடுவாங்க மாிய ட டான்ஸ் ஆஹா இல்ல
இல்லியா
டான்ஸ் ப்ரோக் கிரம் இருக்கு ஸ் சிங்கிங் இருக்கு அப்றமா வந்து பேட்டு ஆ பேச்சு போட்டி இருக்கு அப்றமா அ ராம்ப் இருக்கு
ஆஹ் நீங்க சேந்துருக்கீங்களா ஏதாச்சுல இதுல
இல்ல
க்கிங்களா உங்கள்து எப்டி ஜாலியா இருக்குமா இல்ல
ஜாலியாதா இருக்கு க்ளாஸ் நடத்தப்போ போரிங்கா போகு
அப்படியா சரி சரி உங்களுக்கு எது புடிச்சது அதுல நீங்க சொன்னீங்கல்ல டன்சு ராம்ப்பு எது புடிச்ச ப்ரோக்ரம்
ராம்ப்பு ட்ராமா மாரி பண்ணுவாங்க ராம்ப்பு அப்றமா ட்ராமா மாரி பண்ணுவாங்க பேச்சு போட்டி நடக்கு அப்பறமா வந்து கவித அ அந்த மாரி சொல்லுவாங்க
சேரி ச
அந்த மாரிதா டிஜே போடுவாங்களா ஒரு ரெண்டு நாள் நடக்கு
மாங்கலிக்கேப் பரவாலயே எங்க காலேஜ்லலா ஒரே நாள முடிஞ்சிரு
அப்படியா எங்க மார்னிங்கு ஈவி்னிங்கு சேந்துதா நடப் து வாங் ஆ அதுக்கு ரெண்டு நாள் நடக்கு அந்த ரெண்டு நாள் ஜாலியா இருக்கு ஸ்டால்ஸ் எல்லா போடுவாங்க நல்லா ஹாபியா இருக்கு அதுல
செரி செரிங்க
அதா ஜாலியா இருக்குங்க காலேஜ்ல சேந்தால்ல
ஜாலியாதா இருக்கு ஆஹ் புரோக்ராம் வந்து இருக்குற போஜா ஜாலியா இருக்கு
இல்லாத போதில்லா போர் அடிக்கு
ரொம்ப போர்
ஆஹ் நீங்க என்ன படிக்கிறீங்க
நா வந்து பி ஏ எக்னாமிக்ஸ்
ஓகே நல்லாருக்கா அந்த டிகிரி இல்ல போரிங்கா சப்ஜெட்ஸ்லா
சப்ஜெக்ட்டு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் நல்லாருக்கு மத்ததேல்லா போரிங்கா போகுது
அப்படியா அக்கவுண்ட்ஸ்ல்லா வருதா உங்களு
உம் அக்கவுண்ட்ஸ் இருக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கு ஆனா நெறைய தேரிதாருக் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு அன் அதுருக்கு
சேரி சேரிங்க
உம்
உங்க ஃப்ரெண்ட்ஸ்லா எப்டி நல்ல அ ஜாலி டைப்பா
ஆ எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல்லா ஜாலி டைப் தா நாங்க நாலு பேருதா ஜாலியா இருப்போ
ஆஹ் சரி ச
ஆமா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ உம் ஏ ஃப்ரெண்ட்டு மட்டுந்தா இருந்த ம்மா ஒரு ஃப்ரெண்டு் தான்னு வாங்க அப்ரமா போக போக
ஸ்கூல் ஃப்ரெண்ட் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க கூட
ஸ்கூல்ஸ் ப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணாங்க அப்பறமா உங்களுக்கு இசு இருந்ததுனால போயிட்டாங்க நாலு பேர் இருக்கோ இப்
ஓகே ஓகேங்க அஹ்
படிக்கும் போது படிப்போ வெளாடு போது விளாடுவோ ஜாலியா இருக்கு
சரி சரிங்க டீச்சர்ஸ் எல்லா எப்படி இருப்பாங்க அங்க
ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க
ஸ்ட்ரிக்ட்டாவா அப்படியா காலேஜ்ல எல்லா பிரியா உட்டா தானா நல்லாருக் குவா
சில டீச்சர்ஸ் வந்து ஜாலியா அப்படி இருப்பாங்க சில டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிட் தா இருப்பாங்க
ப்படியா சரி சரிங்க
உம் உங்களுக்கு
எங்கிள்குல்லா பீசஸ் எல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க திட்டலா மாட்டாங்க லாஸ்ட்டு ஒரு அ லாஸ்ட்டு தேர்ட் இயர் படிச்சல அப்ப மொட் ப்றோ எச் ஓ டி மட்டு மாறிட்டாரு அவர் ஹை ஹை இதுல போய்ட்டாரு
செகண்ட் இயர்ல மாறிட்டாங்க ஆமா
எங்களுக்கு அது செகண்ட் இயர் இல எங்களுக்கு முடிய போகுதுல அந்த பழைய எச் ஓ டி யா இருந்துதா நல்லாருந்திருக்கு இவர் வந்து அப்போ பொட் டெஸ்டு வச்சுட்டு அது வச் வச்சிட்டு இது வச்சுட்டு போரிங்கா போச்சு ரொம்ப தொல்ல பண்ணுவாங்க இப்ப முடிச் முடிச்சிட்டே கூட சொல்றா போர் அடிச்சிச்சில ஜாலியா போயிருக்காவரு இல்லன்னா என் நோ இன்னு அட்டனன்ஸ்லா சுட்டு பண்ட்டாங்க
உங்கள்க்கு சமைக்க தெரியுமா
எனக்கே அவளல்லா தெரியாதுங்க உங்களுக்கு தெரியுமா
தெரியாது கொஞ்சோ கொஞ்சோ
கொஞ்சோ கொஞ்சோ தெரியுல ஏதாவததுல சொல்லுங்க பாஸ்தா பண்ண தெரியுமா
உம் பண்ணுவேன் பாஸ்தா தோச இட்லி
சேமியா
சேமியா அப்பறமா சாம்பாரு ரச ஆஹ் உம் தெரியு அப்பறமா
பீஃப் கிரேவி சிக்கன்க் தேவி
ஆஹ் அந்த மாரி
எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு
பேசிக் மட்டுந்தா தெரியு
இது பேசிக்கா உங்கள்கு அதெப் டவரிச்சு எல்லாமே செரி அதுல ஏதாவது ஒரு சமிக் க்கிற சின்னதா சொல்லுங்க ஏதாவது சமைக்கிறது
ஷின்னதா
சேமியா சொல்லுங்க அதா சின்னதா இருக்கு
சேமியா வந்து வெங்காயம் தக்காளி அப்பறமா வந்து கொத்தமல்லி ஆஹ் ஃபர்ட்ஸ்டு என்ன போட் ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஆஹ்
ட்டுனுமா
சின்னதுதா வதக்கிட்டு அப்பறமா வந்து தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்றமா புதினா கொத்தமற் கொஞ்ச போட்டு கறியும் ஆட் பண் இதெல்லா அது கொஞ்சோ ஆட் பண்ணிட்டு உம் போடலா இல்லன்னா முட்ட போடலா அது போட்டு முட்டையு நல்லா இருக்கு கறி டேஸ்ட் வந்து கொஞ்ச அதிகமா டேஸ்ட்டா இருக்கு
செரி செரிங்க சரி சொல்லுங்க
உம் அது போட்டு கறி இல்லனா முட்ட போ போட் ட்டு வதக்கிட்டு நல்லா அப்பறமா ஆஹ்ம் கரம் மசாலா போட்டு சிக்கன் மசாலா கொஞ்ச போட்டு பெப்பர் கொஞ்ச போடு வேணா அப்பறமா வந்து இதுக்கலாம் போட்டு வதக்கி ட்டு சேமா போட்டு நல்லா வதக்கிட்டு உம் தண்ணி தண்ணி கொஞ்ச போட்டு மூடி வச்சிர்ணு அப்பறமா அப்புறமா தொறந்து பாத்தா நல்லா
கெட்டியா இருக்கிற மாரி இருக்கு இல்ல
ஆஹா எனக்கு கெட்டியா புடிக்காது
கொஞ்ச கொல கொலனு இருந்தாதா கொல கொலன் சரிங்க சரிங்க நம்ம டைம் ஆயிடுச்சு
ஆ ஓகே ஆ சரி ம்